ஹலோ ஹலோ
கேக்குதுங்களா நா பேசுறது
ஆ கேக்குது
கீங்க
ஆ நல்லாருக்கே
ஆ நல்லா இருக்கேங்க தோழி சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டாச்சு நீங்க
ஆ சாப்பிட்டாச்சிங்க தோழி அப்புறோ இன்னைக்கு என்ன வீட்டு்ல ஸ்பெஷல் புரியல நீங்க பேசுறது கொஞ் கொர கொரன்னு கேக்குது கொஞ்சம் தெளிவா பேசுரிங்களா
ஹலோ கேக்குதா
கேக்குதுங் தோழி நூடல்ஸ்ங்களா செரி
ஆ நீங்க
நாங்க வந்து கீர சாப்ட்டோம்
கீரம் தொட்டுக்க
க்க எதுவும் இல்லைங் தோழி அது மட்டுந்தா அது கால்ல சாப் ட்டதோட செரி இன்னும் மதி ய சாப்டவே இல்ல
ஓகே நீங்க காலேஜா இல்ல வர்ஸா
காலேஜ் தாங்க தோழி
காலேஜா ஃபர்ஸ்ட் இயரா செகன்ட் இயர்
ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டே செகண்ட் இயர் போக போறே நீங்களுங்க ஆ
ஆம்
செரி செரி செரிங்க தோழி
ஓகே ஓகே ஆ நல்லா இருக்காங்க
ம் செரிங்க தோழி அப்புறம் இன்னைக்கு எத பத்தி பேசலாம்
டிரிப்லா போயிருக்கீங்களா
ட்ரிப்புங்களா
ஆ ஆமா
ஆஹா ட்ரிப்புங்கலாம் போனது இல்ல தோழி அப்பப்ப அந்த மாரி சாமி கும்ப கோயிலுக்குலா போவோம் இல்ல அப்ப அப்ப மட் ஆ அப்ப மட்டும் ஃபேமிலியோட போவோம் அப்புறம் அப் அப்புறம் என்னோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இங்க இருக்காங்க அப்புறம் அவுங்க கூட போவோம் அவ்ளோதா அதிகம் போக மாட்டோன்னு வச்சிக்கோங்களன் எத வீட்ல வீட்லன்னு சொன்னோம்னா இந்த மாரி கோயில்னா மட்டும்தா கூட்டிட்டு போவாங்க வேற எங்கயு கூட்டிட்டு போமாட் டாங்க அதே மாரி ஃப்ரெண்டு் கூட போனோனா எங்க போகணும்னு ஆசப்பட்றணோ கூட்டிட் போவாங்க
ஆ சரி
நீங்க போயிருக்கீங்களா ம் சரிங் தோழி
காலேஜ் கு சேந்தே அப்புறோ சாந்தி புலச்சி போயிருக்கே
ஆ ஆ
ஃப்ரெண்ட்சோட எங்கயு போனது இல்ல போனு ஆச ஆனா ஃபேமிலில விட மாட் தங்களே
ஆ ஆ
தனியா ஆ ஆமா
ம் காலேஜ்ல எங்களுக்கு சொன்னாங்க ஆனா வந்து எடோ வந்து கொஞ்சோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அஹ எடத்துக்கு காசுக்கு அதிகமா இருந்துச்சா அப்புறோ நம்ம போன எடோ தானே சரி எதுக்கு போய்கிட்டு மால போட்ட டைம்ல நறைய எடோ சுத்தி பார்த்தோ அது ஆ ஐப் ஜப்பனுக்கு மால போடுவாங்கள
ஐயப்பன்க்கா
ஆ
அதுக்கு போடக் கூடாதே
அது நா சின்ன வயசுல போட்டிருக்கேன்ல
ஓ என்ன இ அது தெளிவா சொல்லணும்ல
ந பய்ண்டர்
ஆ ஆ ஆமா ஆமா அப்போப்ப நறைய எடோ சுத்தி பார்த்ததுனால அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல வெளிய போறதுக்கு
நீங்க மூணு வருஷமா போட்டீங்களா
ஆ மூணு வருஷோ போட்டேங்க தோழி அப்பா வந்து முன்ன முன்னிலே இருந்தே போட்டுட்டு இருந்தாரு அப்புறோ நா கொஞ்சோ வளர்ந்துகிட்டேனா அப்புறோ எ என்னையு அப்பவே எல்லாரு சொன்னாங்க ஒரு வருஷோ மட்டு போது அதுக்கப்புறோ அ போக முடிலன்னா என்ன பண்றது அப்படின்னா ஆனா அப்பா ஒத்துக்கவே இல்ல இல் இல்ல எ புள்ள மூணு வருஷோ வந்தே ஆகு அப்டினு விட்டு கூட்டிட்டு போனாரு மூணு வருஷோ போட்டே எங்க அண்ணனு எங்க அண்ணன்லா போட்டுட்டே இருந்தா சின்ன வயசுல இருந்தே போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு முன்னாடியில இருந்தே
ஓ
அப்பா கூட அவெ போ போறக்க டைம் எல்லா மால போடணு போடணும் அந்த மாசோ வந்தாலே அடம் புடிக்க ஆரம்பிச்சிருவா
ஓஹோ அண்ணா வேலைக்கு போறாரா
இல்ல இல்ல அவனு காலேஜ் இப்பதா முடிச்சா
காலேஜ் இப்பத்த முடிச்சிருக்கானா
க்காங்க
ஓகே நீங்க எங்க சென்னையா
அ இல்லைங் தோழி சேலம்
சேலம்மா இந்த சேலம் எலப்பாடி சொல்லுவாங்களே
ஆ
கரேட்டா
ஆ சேலம் தா ஆனா வந்து எடோ வேற
ஓ
ஆத்தூர் தெரியுங்ளா
இல்ல எனக்கு கொஞ்சதா தெரியு அந்த பிளேசஸ்லா
ஆ அது அங்க
ஓகே ஓகே காலேஜ் கூட அங்கதா படிக்குறீங்களா
ஆ காலேஜ் வந்து வேற இதுல கொஞ்ச தூரோ
கொஞ்சதூரனா ஒன் அவர்ஸ் ரெண்ட் அவர்ஸ்
ஆ நம்ம பைக்குல போனோம்னா ஒன் அவர்ஸ்ல போய்றலா ஆனா வந்து பஸ்ங்கிறதுனால சுத்தி சுத்தி போறதுனால டூ அவர்ஸ் ஆயிருது நமக்கு காலேஜ்ல இருக்குறதோட பஸ் பஸ்ட்ராவலே டயர்ட் ஆக்கிடுது கால்ல ஏழு மணி ஏழரைக்கு பஸ் ஏறுனம்னா சாயங்காலோ ஆறு மணிக்கு தா வீட்டுக்கு வர முடியு
ஆறு மணிக்கா டயர்டா குராங்கலா
இருக்கு எ எங்க அந்த டைமு காலேஜ் டைமு எங்க ஸ்கூல் டைம் மாரி ஆயிடுச்சு கால்ல ஒம்போதரைல இருந்து மூன்றர வரையுமே கிளாசு அதனால வந்து கொஞ்ச கிளாஸ் கம்மி படுத்தி இருந்தா சீக் சீக்கிரமாவே வந்தறலா மூன்ற வரையு கிளாசுங்கிறதுனால மூன்றைக்கு வெளிய வந்தோம்னா நாலு மணி வாக்குல தா பஸ் எடுப்பாங்களா புள்ளைங்களா கேன்டீன்ல வாங்கி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்டுவாங்க அதனால ஒரு நாலு மணி ஆயிரு பஸ் எடுக் க
நீங்க கால்லருந்து சாப்டாம இருப்பீங்களா எப்டி
இல்ல மதிய சாப்பாடு எடுத்துட்டு போயிருவோம்
சேர் சேர் அப்ப நீங்க மார்னிங் ஷிப்டா
மார்னிங் வந் மார்னிங் வந்து அம்மா எதும் செஞ்சாங்கன்னா சாப்ட தோணுச்சுன்னா சாப்டுவேன் இல்லனா அந்த டீ யோடயே போயிருவேன்
ஓகே ஓகே ஓகே இல்ல நீங்க ஈவ்னிங் ஷிப்டா அல்ல மார்னிங் ஷிப்டான் கேக்றேன்
அ அப்டினுலாம் இல்ல நம்ம ஒன்பதரைக்கு போனோம்னா மூன்றரைக்கு விட்ருவாங்க அந்த மாரி
அதுவே அவ்ளோ நேரம் போதே அவரு
அதான் அவ்ளோ நேரம் தான் ஸ்கூல் மாரிதான் போகுது காலேஜும் சொல்றதுக்கு ஒந்து துல்ல
எனக் சிரிப்தா வர்து
உங்களுக்கு எப்டி அதா திரும்ப ஸ்கூல் படிச் சு இல்ல டூவல்த் வரயும் ஸ்கூல் படிச்சுட்டு திருப்ப மூணு வருஷம் ஸ்கூல் சேந்துருக்க மாரியேதான் இருக்கு ஆனா வந்து எங்க காலேஜ்ல ஒரு என்ன ஒரு இதுன்னா நெறய லீவு கெடைக்கும் நெறய பங்க்ஷன் வப்பாங்க ஜாலியா இருக்கலாம் ஆனா வந்து ஹ ஸ்கூல் மாரி நேரம் ரொம்ப அதிகன் வச்சுக்கோங்களேன் டைம் மட்டு கொஞ்ச அதிகம் கொஞ்சல்லா ரொம்பவே உங்களுக் எப்டி
எனக்கு காலேஜ் எயிட் டுவெண்ட்டினா அ ஒன் ஓ கிளாக்லா வந்துலாம் ஒன்னுக்குல்லா வந்துலா ஆமா நா வர்க்கும் போறேன் பார் டைமா
ஆ
இனக்கி ஃபீவர்னாலே இனக்கி கொஞ்ச லீவ் போட்ருக்கேன் இல்லனா கெளம்பி போயிருப்பே
சேரிங் தோழி சேரிங் தோழி ஏ ஃப்ரெண்ட் அப்டிதான் கால்ல ஒரு எட்ரைக்கு பஸ் ஏறனாங்கன்னா ஒரு வாட்டி கிளாஸ் நடக்குமா இல்லன்னா வந்து ஹச்சோடி வர்ல இந்த மாரி வர்லன்னா வீட்டுக்கு அனுப்பிட்டுருவாங்களாம் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஆ எட்ரைக்குல்லா போய் பதினோரு மணிக்கில்லா வந்துருவா அதே மாரி அவங்களுக்கு ஒரு செம் வந்து கால ஷிப்டுன்னா இன்னொரு செம் வந்து ஈவினிங் ஷிப்ட் ஈவினிங் போனாங்க ஒரு ஈவினிங் அது அதான் ஒரு ரெண்டு மணி வாக்குல போனாங்கன்னா சீக்கிரமாக ஒரு அஞ்சு மணிக்கு ஒருத்துருவாங்க கொஞ்ச கிளாஸ்டா மட்டுந்தான் லேட்டா வருவாங்க இல்லன்னா சீக்ரமா வந்துருவாங்க ஒவ்வொரு வட்டியலா போனோன கூட வந்துருவாங்க மேம் வர்ல போங்க அப்டின்ட்டு சொல்லிருவாங்கன்டு அது அவுட் பஸ் வேறயா
ஆ
சுல வறதுக் கொஞ்ச லேட்ட ஆனா தான் பஸ் கிடைக்க மத்தபடி பஸ் எல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு விந்துருவாங்க நமக்கு தா அந்த மாரி காலேஜ் சிக்காம போயிடுச்சு
நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா கண்டிப்பா கடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன்
பண்ணாம விட்டுட்டேன் எனக்கு காலேஜ் அப்டி தா சேரணும்னு ஆச கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் இந்த மாரி
இல்ல சாலைய நாலே ஜாலிதான்
வந்து எப்டி தெரியுமா அதான் ஸ்கூல் மாரி போய் சேத்துட்டாங்க தெரியுங்களா ஐயோ நெனக் எனக்கு கஷ்டமா இருக்கு ஆமா கண்டிப் வந்தாள் நீ ஏன்னா அப்பையில இருந்தே நெனன் ஸ்கூல் தா நம்ம எந்த இடத்துக்குமே போகாம ஸ்கூல் வேரை வீட்டுக்கு பக்கத்துலேவா
ம்
போயிட்டு இப்டி நடந்து வந்துருவோம் செரி இங்கய காலேஜாச்சு கொஞ்சம் நல்ல காலேஜா சேந்துட்டு ஹாஸ்டல் தங்கி படிக்கலாம்னு நெனைச்சன் அதுவும் கிடைக்காம போயி
ஹாஸ்டல்லா ரொம்ப மோசம்
இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதுதானே வீட்லயே இருந்து ஒரு மாரி ஆச்சு கொஞ்சம் வெளிய போய் இது பண்ணிக்கலாம் நா அதையும் வீட்டு விட்டு வெளியவே போகமாட்டேன்னா வெளிய போய் நம்மளும் நாலு ஒரு விஷயத்த கத்துக்கலா அப்டின்ட்டு நெனச்சா காலேஜ் அதுக்கு மேல அமைஞ்சிருச்சு அதுக்கு ஸ்கூலே பரவாயில்லையாட்டுக்கு ஏன் ஸ்கூல்ல கூட நா அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன் அப்டின்ற மாரி இருக்கு
ஓஹோ செரி தா இன்னும் ஒரு வருஷம் தா என்ஜாய் பண்ணிக்கோங்க அவ்ளோ தா ஒன்னும் பண்ண முடியாது
ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷேம் இருக்குதுங்க தோழி
ஒகே ஓகே
ஆமா அப்றோ இந்த ஒரு வருஷே அப்றோ அடுத்த ஒரு வருஷோ
புரிலா நீங்கா செக்ண்ட் இயேர் இப்ப தா போ போறிங்ளா
ஆ இப்பா தா பேகா பேறோன்
எங்க புரிலா நீங்கா எப்டி சொல்றீங்கனு
பஃஸ்ட் இயேர் முடிச்சிட்டேன்
ஒகே
செக்ண்ட் இயேர் இப்ப தா போக போறோன்
ஓ லேட் ஆகுமா உங்களு
ஆ ஆம்மா அதா வேர் அ புதன்கிழம தா காலேஜ் ஓபன்
அ உங்களுக்கு ஓபன் பண்லியா
ஓபன் பண்ணலா
எல்லாருக்கு ஓபன் ஆகி எல்லாரும் காலேஜ் போயிட்ருக் காங்க நீங்க என்ன புதுசா பேறிங்கே காலேஜே வித்தியாசாமா இருக்கு ஓன்னும் பண்ண முடியாது
தோழி
லைஃலா எப்டி போது நல்லா போதா
எதே போகுது அது வாக்குல நம்பளு போனு நல்ல போகுதுன்னுலாம் செல்லா முடியாது சுத்தாமா சொல்லா முடியாதுன்னு வெச்சிக்கோங்களேன்
நிங்க ரெம்பா அனுபவிச்சிருக்கிங்க அது மட்டும் நல்ல தெரிது தங்யூ எதா நெனச்சியும் பீஃல் பண்ணதிங்க ஓகேவ லைஃப்ன்றது ஒரு வாட்டிதா வரும் என்ஜாய் பண்ணுங்க ப்ரியா
ஆ செரிங்க தோழி
போம் ஆ செரி ஓகே ஓகே
தேனி டு கம்பம்
ப்ம்